பேசரத் தெளிவா கேகே கேக்தா ப்ரோ
ஆ கரெக்டா கேக்குத் ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதனால தான் செரி முன்னாடியே கொஞ்சம் கண் கன்ஃபாம் பண்ணிக்கலா சொல்ட்டுதா ப்ரோ கேட்ட
சேரி சேரி ப்ரோ எப்டி இருக்கு
ம் ஆ நல்லாருக்குரே ப்ரோ ப்ரோ இது நேத்து ஃப்ரெண்டு ஒருத்தரு உங்க மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க
ஆ ஹா
சோ அதாவது நீங்க வந்து எங்க மொபைல் நம்பர் குடுத்தீங்க அப்டின்னு சொல்லிட்டு
ம் ம் ம்
அவரு என்ன சொன்னாருன்னா இந்த மாத்ரி ஏற்கனவே நீங்க வந்து இது பண்ணீங்கல்ல கேட்றீங் எங்க கிட்ட
ஆமா ஆமா
சோ அதா ரேட்டு உங்ககிட்ட டீட்டெய்ல்னா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அவரு அதுக் தான் கால் பண்ண ஏன்னா வந்து அவரு வந்து ஆ போன டைம் வந்து நீங்க ஃபங்க்ஷன் வச்சிங்க அதெல்லா பாத்துட்டு
ஓகே
ஸோ அந்த விசிட்டிங் கார்டு அந்த நீங்க அந்த தேங்கா பை குடுப்பீங்ல்ல அதுல வந்து விசிட்டிங் கார்டு நம்ப வச்சிருந்தோ
ஓகே ஓகே
சொ அவர் அவரு சொன்னாரு இந்த மாரி வந்து இவங்க ஃபங்க்ஷன் வந்து நாங்க அட்டன் பண்ணோ ரேட்டு ஆ சர்வீஸ்லா சூப்பரா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நீங்க அவருகிட்ட கன்ஃபார்மா சொல்லிடுங்க நான் கொஞ்சோ இப்ப பிஸியா வெளில இருக்கேன் அப்டின் சொன்னாரு இப்பதா அவருக் கால் பண்ணி பேசனே
ஓகே ஓகே ம் ஹு
நீங்க ஃபங்ஷன் பண்ணி ஏறக்குறைய ஆறு ஏழு மாசம் ஆகுது இப்ப வந்து சிலிண்டர் வெலையு கொஞ்சோ உயர்ந்துட்டு வருது அது போக வந்து ம் ச் ஆ ரேராதா கெடைக்கிது அதனால ஒரு ஒரு ப்ரைய டிஷ்ஷு பிரைஸூ வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிட்டோம் ஆமா ஆமா ஆமா ஸோ அவர் வந்து லிஸ்ட்டு வந்து உங்க கிட்ட குடுத்துருக்காரா உங்க கிட்ட லிஸ்ட்டு அந்த என்னென்ன ஆ ஐட்டம்ஸ் அப்டின் சொல்ட்டு நீங்க டிசைட் பண்றது அப்டிதா வரு சொல்லிருக்காரு
ஆமா ஆமா ஆமா ப்ரோ
ஆமா நீங்க வந்து இப்ப மூணு வேலையு கேட்ரிங் சர்வீஸ் தேவயா இல்ல எப்டி ப்ரோ என்னா என்ன மாரி ஃபங் ங்ஷன் அது
அதாவது மேரேஜ் தா மேரேஜ் ஃபங்க்ஷன் தா அது அப்டினா அ ரிசப்ஷனுக்கு ஒரு வேல அப்பறோ கல்யாணத்துல மூணு வேல அதாவது காலைல மத்யோ நைட்டு நைட்டு சீர் கொண்டு வருவாங்க அவுங்களுக்கு ஒரு நூறு பேத்துக்கு மட்டு செய்ற மார் ருக்கு ரிசப்ஷனுக்கு ஒரு ஆயிர பேர் செய்ற மார் ருக்கு காலைல டிஃபன் ஒரு ஆயிர பேத்துக் செய்ற மார் ருக்கு
ஓ ப்ரோ இதெல்லா மண்டபத்திலயே இல்ல வீட்டில தா மா வேற என்ன மண்டபத்தில தா இருக்கு
மண்டபத்தில தா ஃப் ஃபுல்லா ஃபுல் மண்டபத்துல மட்டுந்தா
அந்த நூறு பேர் இதுவு மண்டபத்தில தா
ஆ நூறு பேரு மண்டபத்திதுல தா மதியோ மட்டு ஒரு ஐநூறு பேரு செய்யற மார் ருக்கு
ம் ப்ரோ இப்போ வந்து இன்னொரு இது என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்க என்ன பண்ணன்னா
உஹ்
நீங்க மண்டபோ புக் பண்ணிருந்தீங்க பாத்தீங்ளா
ஆமா
அப்போ வந்து நாங்களா செஞ்சு கொண்டு வந்துட்டோல்ல எப் நா வந்து க பெர்சன்ஸ் வந்து கம்மியா வந்தாங்கன் சொல்டு நாங்களே செஞ்சி கொண்டு வன்ட்டோ
ஆம்மா
இப்ப வந்து ஆ தௌசண்ட் மெம்பர்ஸ் அந்த மாரி சொல்றத்னால நாங்க டேரெக்டா அங்க வந்து குக் பண்ற மாரிதா இருக்கு ஏன்னா அவ்ளோ இதுவா நாங்க எடுத்துன் வர முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா
அதனால்தா ப்ரோ அது மண்டபோ கொஞ்சொ பெருசா இருக்குமா அதனால தா ப்ரோ கேட்ட
ஆ மண்டபலா ரொம்ப பெருசு ப்ரோ ஒன்னு பிரச்சன இல் கிச்சன்னு ஏரியாவு ரொம்ப பெருசா இருக்கு அதெல்லா ஒன்னு பிரச்சன் இல்ல ஒரு ஆயிரம் பேர் உட்காந்தே சாப்பிட்ற மாரியே இருக்கு மண்டபோ பெரிய மண்டபந்தா சோ அப்டிங்கும் போது ஒன்னு பிரச்சன் இல் நீங்க வந்து தாராளம்மா இங்கயே கூட வந்து செய்யலா ஒன்னு பிரச்சனை இல்ல
ஓ சேரி ப்ரோ ப்ரோ நீங்க என்ன மாரி டிஷு ப்ரோ எதிர்பார்க்கறீங்க
அதாவது ரொம்ப ஐயாவு இல்லாம ரொம்ப லோவா இல்லாம அந்த மாரி வேணு அதாவது பழைய மா சாப்பாடு ஐட்டமே பழைய கூட்டு காரோ அந்த மாரி ஊத்தாம புதுசு புதுசா கொஞ்சோ கொழம்பு அதே மேர் டிஃபன் ஐட்டத்துல அந்த இட்லி தோச இல்லாமாதிரி இட்லி தோசலியே கொஞ்சோ புதுசா ஏதோ ஒரு ரைட்டு அந்த கிச்சடி அந்த மாரி வெக்கலா அந்த ஐ து வெக்கலா நான் அந்த மாரி வெக்கலா அப்பறோ இந்த மாரி பன்னீர் பட்டர் மஸ்
ம் ம் ம்
சோ மைசூர் போண்டா சோ இந்த மாரி வெக்கலா புதுசா டிஸ் எதாவ் பண்லா அப்டின்னு
அதா ப்ரோ அதா ப்ரோ இப்ப வந்து காலையில வந்து நம்ம என்ன போடுவோன்னா அது ஒரு மெனு மாரி நா குடுத்துர்டுமா உங்குளுக்கு
ஓகே ஓகே குடுத்துருங்க ஒன்னு பிரச்சன இல்ல
ஸோ காலேலன்னா நாங்க போடுறது என்னென்னா டிஃபன் ஐட்டம்ல நெறையா வெ வெரைட்டி இருக்குப்போ தோச ஆ இட்லி அந்த மாரி நிறைய வெரைட்டி இருக்குது
சரி சரி
ஆ சரி நீங்க வந்து எத்தன ஐட்டம்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்க ஏத்த மாரி நாங்க போட்டு கொடுத்துவோம்
ஒரு கா நைட்டுக்கு ஒரு பதிமூணு ஐட்டம்
ஓ ஃபர்ஸ்ட்டே நீங்க நைட்டு தா ஃபங்ஷன் போடுறீங்களா
ஆ ஃபர்ஸ்ட்டே வந்து நைட்டு தா ரிசப்ஷன் வச்சுட்டு தா காலையில மேரேஜ் சோ அதனால ஏன்னா வந்து மத்தியம் போய் பொண்ணு அழைச்ச என்ன அது
இல்ல எத்தன டைம் உங்களுக்கு இது சாப்பாடு வேணும்ன்ற
எங்களுக்கு வந்து ஒரு ஏழுரை எட்டு எட்டு மண்ணிக்கலாம் வெந்த வேனு
இல்ல அந்த டைம் இல்ல ப்ரோ இப்போ வந்து நீங்க மூணு வகையா சொல்றீங்கல
ம் ம்
அதான் நீங்க ரிசப்ஷன் சொல்றீங்க இது கல்யாணம் அப்படின் சொல்றீங்க
உம்
ஆ அந்த இது அதான் நீங்க வந்து எத்தன எத்தனை டைம்மு மூணு டைமு சாப்பாடு ஆர்டரு ஆர்ட்ரு பண்ணி மாதிரி வருமா இ அப்படி சொல்றான்
அதான் நாலு டைம் வேணும் எங்களுக்கு நாலு வேல வேணும் மொத்தம் ஆ நாலு டைம் வேணும் நைட்டு அதாவது நைட் டுக்கும் மூணு நாள் மூணு வேல வந்து டிஃபனு ஒரு வேல மட்டும் சாப்பாடு அந்த மாதிரி வேணும் அதாவது நைட்டு காலையில அப்புறம் அந்த அந்த நாள்ல நைட் சோ மூணு நேரமும் நாங்க டிஃபன்னு அந்த மதியம் மட்டும் சாப்பாடு ஏதோ ஒண்ணு
ஓ சேரி ப்ரோ எப்படி ப்ரோ அது பிரரைஸ்லாம் எப்படி ப்ரோ சொல்லு சொல்லுவாரு அவரு
அவரு வந்து ஆல்ரெடி அவுங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் தா அதனாலக்கு செலவ பத்தி அவர் கவலப்பட மாட்டாரு அதனால சேரி அதாவது ரொம்பவும் இல்லாம ஓரளவு இருக்கணும் அப்படின் எதிர்பாக்குறாரு சோ முதல் மேரேஜுங்க போது ரொம்ப ஒரு பட்ஜெட்டும் பாக்கல சரி பண்ணலாம் அவுங்களுக்கு ஒரே பொண்ணு தா அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு தா பண்ணணும் அப்படிங்கும் போது சேரி பட்ஜெட்டில்லா அவரு பாக்க மாட்டாரு ஒன்னும் பிரச்சன இல்ல பண்ணிக்கலாம் தா கிரண்டா பண்ணனும் அதனால தான் எங்க மேரேஜ்ல அவர் பாத்துட்டு போய் தா உங்கள சரி எப்படி பண்ணீங்க அது அவுங்களே புடிங்க பண்ணிக்கலாம் நல்லா வெரைட்டி நீங்களும் குடுங்க உங்க கல்யாணத்தில என்ன குடுத்தீங்களோ அதையே குடுங்க இல்ல புதுசா ஏதா இருந்தாலும் குடுங்கன் சொல்லி சொன்னாப்டி என்கிட்ட சோ அதுதான் உங்ககிட்ட சொல்லிரலின்னு சொல்லி சொன்னேன்
உம் உம் உம் சேரிங்க ப்ரோ இப்போ வந்து நாங்க என்ன டிஷ் அந்த மாதிரிலாம் செய்வோன்னா அதான் காலையில வந்து அந்த தோசை இட்லி பொங்கலு பூரி ஆ வடை அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரண்டா வேறு எதனா டிஸ் வேனுன்னா கூட நாங்க செஞ்சு குடுக்குறோம் அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குட மிளகாய்லயே அல்வா அப்படின்ல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி கூட வேற எதனா டிஃப்ரெண்ட்டா ஸ்வீட்டு அந்த மாதிரி கூட நாங்க செஞ்சு குடுக்குறோம்
ஆமா எங்களுக்கு டிஃப்ரண்டா தான் வேணும் பழைய இது மாரி இட்லி தோசல்ல வேணாம் எங்களுக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்டா வேணும் அதாவது பாத்தீன்னா கட்லெட்டு வெஜ் மீ மீனுன்றாங்க
அதான் ப்ரோ அது வந்து நம்ம நைட்ல அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா காலைல வந்து இந்த மாரி இட்லி தோச அ இது தட் இட்ல தட்டு இட்லிலா மேக்ஸ்மம் நைட்டு தா ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி இட்லி தோச பூரி பொங்கல் ஆ இடியாப்பொ அந்த மாதிரி இருக்கு
ஆப்பம் ம் ம்
ஆமா ஆம ப்ரோ அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து உங்க மெனு கொடுத்துட்டீங்கனா அதுக்கேத்த மாரி நாங்க வந்து பிரிப்பேர் பண்ணி கூட நாங்க தரோ
ஓகே ஓகே
அ ஏனா எங்கண்ணே எங்க சைட்லயு நா அங்க இந்து அந்த லிஸ்ட் அனுப்புறோ இந்த என்னன்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்டின் சொல்ட்டு
ம் ம்
ஸோ அந்த மாரி ரேட் அம்ச்சு வி்ட்றோ இப்ப மார்னிங்னா நம்ளுக்கு ஒன் ஃபிப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆகு ஆ நைட் வந்து நம்மளுக் தௌசண்ட் ருப் பிஷ் வருது தௌசண்ட் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கூட வருது சோ அது வந்து நீங்க ஆமாம் ப்ரோ நைட் டுக்கு ரிசப்ஷன் அந்த மாதிரி சோ இப்ப வந்து நீங்க என்ன பண் றிங்கன்னா நைட் நைட்டுக்கு வந்து நம்பளுக்கு இது ஆ என்னா சொல்றது வந்து டிஸ்சுக்கு ஏத்த மாதுரி மாறு
ஓகே ஓகே ஓகே
ஆமா இப்போ நம்ம நீங்க வந்து அதிகமான டிஷ்ஷு இது பண்ணிங்கனா அதிகமா ரேட்டு போகு
ம் ம்
அது குவான்டிட்டி பிளஸ்ஸு டிஷ்ஷு ஐட்டம்ஸ் ஏனா சில இதெல்லா நம்ப்ளுக் வந்து என்ன சொல்றது இந்த ரா மெட்டீரியல் வந்து ரேட் அதிகமா இருக்கு அ ரேர் ஐட்டமா இருக்கு இப்ப நா அ சிம்ப்ளா எடுத்துகிட்டிங்னா நீங்க காளானு அந்த மாதுரிலா அது வந்து கொஞ்சொ கம்மி அது அதிகமா இருக்கு வெல
ம்
பன்னீரு காளானு அந்த மாரி டிஷ்ஷு போட்டிங்கனா ஒங்ளுக்கு வந்து ரேட்டு அந்த டிஷ்ஷோட ரேட்டு கொஞ்சொ கூடு அந்த மாதிரி சிக்கன்னு மட்டன்னு அந்த மாதிரி கூட போட்றதுனா கூட பண்லா அது நீங்க வந்து எப்புடி சொல்றிங்ளோ அப்டி நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
அ அதாவது வெஜ்ஜு தா ம் ம் ஃபுல்லாவே வெஜ் ஜு தா அதாது வெஜ்லே பாத்தின்னா நான்வெஜ் மாரி டிஃப்ரண்டா செய்ராங்கல்ல சோ அவ வந்து சாப்புடும்போது கண்ணார பாக்ம்போது நான்வெஜ்னே நெனக்க ஆனா சாப்டாதா தெரியு வெஜ்ஜுனு சோ அந்த மாறி டிஃப்ரெண்டா வேணு சோ அப்டிங்கும் போது ம்
நா ஒங்க லிஸ்ட்டு வந்து நீங்க இப்டியே எங்க ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க பாத்திங்னாதா ஒங்களுக்கு அந்த இதெல்லா தெரியு சோ என்னென்ன டிஸ்ஸு அப்டினு சொல்ட்டு நீங்க வந்து இப்ப நாங்க வந்து ஏற்கனவே நீ ங்க பண்ணிருப்பீங்க நீங்க வந்ததுக்கு அப்பறோ நா அதாது உங்க பங்ஷனுக்கு அப்றோ நாங்க நெறையா டிஷ்லா ஆர்டர் பண்ணோ சோ இன்க்ளூட் பண்ணிருக்கோ அந்த இதெல்ல மெனு மெஸ்ல சோ நீங்களு உங்க ஃப்ரெண்டு அவ்ரு வந்திங்கன்னா அது என்னென்ன டிஷ்ஷுன் நீங்க பாத்து நீங்க செலக்ட் பண்ணி குடு துட்டீங்கன்னா அது அதுக்கேத்த மாரி நாங்க எஸ்ட்டிமேட் போட்டு குட்த்துருவோ உங்களுக்கு
கண்டிப்பா சோ நாளைக் கூட்டிட்டு வரே ஒன்னு பிரச்சன இல்ல நா பேசிட்டே அவர்ட்ட நீங்க என்ன குடுக்ரீங்ளோ குடு குடுங்க ஒன்னு பிரச்சனில்ல அப்டின்ட்டாரு சே எதுக்கு அவர நா கூட்டிட் டு வரே ஒரு கான்ஸ் பாத்தர்லா எல்லாத்தையுமே என்ன ஏதுங்கிறது அப்டியே சேம்ப் பிள் எதோ ச இது பண்ற மார கூட பாத்துக்கலா எதோ சமச்சி கூல் சேம்ப்பிளு சம்ஸ்
ஆ இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ அதா ந்த லாஸ்ட் டைமு உங்களு க் அந்த நம்ம ஹோட்டல்லே இந்தந்த சேம்பிள்னு குடுத்தம்ல்லா
ம் ஆமா ஆமா சோ அந்த மார அவருக் குடு ஐ எனக்கு தெரியு உங்க டேஸ்ட்டு பத்தி சோ அது ஒன்னு பிரச்சனில அவுருக் தெர்னுமில்ல அதனா அவுர்ட்ட பா சாப்பிட வெச்சர்லா சாப்பிட வெச்சி அது கன்ஃபாம் பண்ணிக்கலா என்னானு
ஆமா ப்ரோ இப்ப வந்து என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்பளுக் வந்து ஆளுங்கல்லா இருந்தாங்க
ஓகே ஓகே
செரிங்ளா இப்போ வந்து ஆளுங்க இர்ந்தாங்க அதுக்கேத்த மாரி டிஷ்ஷு செய்யறத்துக் இர்ந்தாங்க இப்போ வந்து நீங்க சப்போஸ் இந்த டிஷ்ஷு நீங்க ஓ கேன் சொல்ட்டீங்கன்னா
ம்
அது ப்ரிப்பேர் பண்ணி தரத்துக்கு கொஞ்ச நேரோ ஆகு ஒரு ஒன்னவர் அந்த மாரி ஆகு சோ அந்த மாரி நீங்க வெய்ட் பண்ணி அது டேஸ்ட் பண்ண மாரி இருக்கு
சேரி சேரி சேரி கண்டிப்பா இருப்பாங் அதுல ஒன்னு பிரச்சனில்ல இருக்கலா ஒன்னு பிரச்சனில்ல ம் ம்
ப பாத்துக்ங்க ஆ செரிங் ப்ரோ இது அந்த வெல்கம் ட்ரிங்க்கு அந்த பாப்கானு, ஐஸ்கிரீம் அந்த மாரி எதுனா
ஆ அதுவு வேண்டு அதுவு வேணு கண்டிப்பா அதா அவுரு மெனு வெச்சிருக்காரு அவுரு சொன்னாப்டி நா வந்து நேர்ல வந்து தரே என்னா ஏதுங்கிறது அது ஐஸ்கிரீமு பாப்கானு, ஸ்வீட் பீடா, ஓ பாதாம் பாலு இதெல்லா வேணு சோ அது வந்து நைட்டா நைட்ல ரெண்டு பகல்ல ரெண்டு அந்த மாரிதா கேட்ருக்காப்டி
ம்ம் ம்ம்ம் ம் சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ நா இப்ப வந்து நீங்க என்னிக்கி எங்க‌ ஆஃபீஸ்க் வரீங்களோ சொல்லுங்க அதுக்கேத்த மாரி நாங்க அவைலபுளாருந்தா உங்களுக் கு இத இது உங்கள வந்து சர்வீஸ் நல்லா குடுத்து இது பண்
ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நாங்க அவுரு ஃப்ரீ தா அவுரு நா ஃப்ரீ தா அவுரு என்னிக்கி ஃப்ரீனு கேட்டு நா கூட்டிட்டு வந்தட்றே வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ட்டு வந்தட்றே ஓகேங்ளா ஆ ஓ ஆ ஓகேங் ப்ரோ ஓகேங் ப்ரோ நன்றி நன்றி